ஹலோ
ஹலோ அக்கா எப்பிடி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கேன்டா நீ எப்பிடி இருக்க
ஆ நல்லா இருக்கங்கா
நா பேசுறது கேக்குதாடா நல்லா
ஆ கேக்குதுக்கா கொஞ்ச கூட சவுண்
ஆ சேரிடா சேரிடா என்ன பண்றீங்க
நா இப்பதா சமையல் வேலல்லா முடிச்சேன்கா முடிச்சி ட்டு சரி ஓகே ரொம்ப நாள் ஆய் சோ உங்கிட்ட பேசி அன்னிக்கு வீட்க்கு பொறந்துட்டு போனீங்க அதுக்கப்புறோ பேசவே இல்ல சரி அதா சரி எப்பிடி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்கலாந்தா சரிங்கன்னு கூப்ட்டங்கா போ
சேரிடா சேரிடா வீட்டுல பசங்கலா என்ன பண்றாங்க அம்மா அப்பால்லா வந்தவங்க ஊருக்கு போயிட்டாங்களா
ஆ மத்தவங்க கெஸ்ட்டு கொஞ்ச பேர் வந்தாங்க ரிலேஷன்ஸ் அவங்க எல்லா போயிட்டாங்கக்கா அம்மா ப்பா இருக்காங்க பசங்க கீழே அப்பா அம்மா கூ இருக்காங்க விளையாடிட் ட்டு இருக்காங்க ரெண்டு பேரு
சேரிடா சேரிடா சேரி இங்கேயு பசங்க விளாண்டுட்டுதா இருக்காங்க சொன்னா கேட்க மாட்டேங்குதுங்க வெயில அத பண்ணானு நானு சரி விளாடட்டு கொஞ்ச நேரோதான விளாட ட்டு நீ சாயந்தர ஆனா திருப்பி உள்ள வந்து உடக்காந்துருங்க டிவிய போட்டுட்டு சுட்டு டிவி அது இதுன்னு அதனால சரின்னு இருக்கட்டுன்னு விட்டுட்டே
சேரிக்கா சேரிக்கா இருக்கட்டு ஆமா ஏன்னா அவுங்களுக்கு டைம் பாஸ் ஆகனுல்ல என்ன பண்றதுக்கு லீவ்ல
ம் வீட்டுக்கு கெஸ்ட் எல்லா வந்திருக்காங்கன்னா சமையல் வேலைய எல்லா ஓவரா இருந்திருக்குமே
ஆமாக்கா நிறைதா ஆயிப்போச்சிக்கா சமையல் வேல ஏன்னா எப்பிடி ஒரு பத்து பேகிட்ட ஆயிட்ட இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு கால் டிஃபனு மதியான சாப் பாடு நைட்டுக்கு டின்னர் அப்பிடி மூன் நேரம் பாக்கணு அப்பிடியே அதுலியே கொஞ்ச வேல இதாய் ச்சிப்பே அம்மா கொஞ்சோ இருந்தனால கூட இருந்தால பிரச்சன இல்ல கொஞ்ச ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சி சேரி வீட்டுக்கு வந்தாங்க அவங்களே நம்ம வச்சி வேல வாங்க கூடாதுல்ல நம்ம ரிலேஷன்ஸ வந்து அம்மா அப்பறோ அவங்க போய் சொல்லுவாங்க இந்த மாரி வீட்டுக்கு போனே வேச்சி ஃபுல் வேல வாங்கிட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு
ஆமா ஆமா நம்ம முன்னாடி சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா அடுத்தவங்கள்ட்ட கண்டிப்பா சொல்லுவாங்க
ஆமாக்கா அது வந்து மனித இயல்பேஅதுதா அதனாலவே சரி ஓகே வந்தவங்க எதோ எதவு அவங்களுக்கு மன கஷ்டோ வராத அளவுக்கு அப்படி பாத்து பாத்து செஞ்சு திருப்தியா அனுப்பி விட்டுட்டோங்க்கா
உ சேரிடா சேரிநா உங்கிட்ட ஒன்னு கேக்கணும்னு நனச்சே
ஆ சொல்லுங்க்கா
ஆ அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தப்ப நீ சமைச்சிருந்தது அந்த புளி குழம்புல எண்ண வந்து நறையா ஊத்திருந்தா ஆனா இருந்தாலுமே சாப்ட்டா பாத்தீன்னா அந்த எண்ன மத்தத எ வீட்டுல கூடோ என்ன கொஞ்சோ சேர்த்தி ஊத்தி சமச்சிருந்தேன்னா அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு எதுகழிச்சுட்டே இருக்கு சாப்ட்டது வந்து வாய்கு வந்துகிட்டே இருக்கு ஒரு மார் ரி ஆனா அன்னைக்கு நா நல்லா இருக்குனு அவ்ளோ ஊத்தி சாப் ப்ட்டுட்டு வந்து எனக்கு ஒண்ணுமே பண்ணல ஆ பயந்துகிட்டே வந்தே அவ்ளோ ஆயில் ஃபுட்டு ஆயில் இத சாப்ட்டுட்டு வந்துட்டோ போச்சு என்ன பண்ணப்போ அதே மாரி அன்னைக்கு நீ ஃப்ரை பண்ணி வச்சிருந்த காலிஃபிளவர் எல்லாமே நல்லா சாப்ட்டே நல்லா இருக்குன்னு சொல்லி ஆனா ஒன்னுமே பண்ணல எனக்கு எந்த எண்ண யூஸ் பண்ற நீனு
நானாக்கா நா வந்து இங்க நம்ம எ வீட்டுக்கார அ அவரு இது பண்ற அரக்கிற என்னதாங்க்கா அவரு மில் வச்சிருக்கோல நாங்க அதில அரைக்கிற என்ன தா யூஸ் பண்றோ அது வந்து என்ன நாங்க தேங்கா எண்ண நல்லன்ன கடலென்ன மூணு எண்ணயு நாங்களே தா சொந்தமாதா தயார் பண்றோ அப்போ அதனால வந்து அந்த எண்ணய த வீட்டுக்கு அப்றோ நம்ம கஸ்டமர்ஸ்க நறைய பேர் இருக்காங்க நம்ம சேல்ஸ் பண்றனால கஸ்டமர்ஸ் வாங்கிப்ப அதனா எது பெஸ்ட்டோ அதுக்கேத்த மாரி குவாலிட்டில எந்த வே காம்ப்ரமைசு பண்ணாம தரமான பொருள் எடுத்து தரமான நல்லா நல்லா அரைச்சு நல்லா சுத்தமா கொடுக்குறோன்னா நியாயமான விலைக்கும்ன்னு தரோன்னு வச்சுக்கோங்களே
சேரி சேரி சேரி அப்ப செக்ல ஆட்னா சுத்தமான எண்ண யா
ஆமா ஆமாக்கா அது ஆ
அதனால தாபா அன்னைக்கு ஒன்னு பண்ணல போல எனக்கு அவ்ளோ சாப்ட்டு வந்து நா பயந்துட்டே வந்தே போகையில ஏதாவது டேப்லெட் எல்லா வாங்கிட்டு போணு போல நல்லா இன்னைக்கு வேற வச்சு சாப்ட்டுட்டோ நைட்ஃபுல்லா தூங்க முடியாம எந்திரச்சா அவர் சத்தோ போட போறாரு அப்டின்னு சொல்லி ந பயந்துட்டே போனா ஆனா ஒண்ணுமே பண்ணல எனக்கு
அதுதான்கா அந்த என்ணதான்கா ஏன்னா அது வந்து உங்களுக்கு என்னயோட ஃப்ளேவரு தெரியாது பாத்தீங்கல்ல நம்ம என்ன அந்த என்
தெரியல நல்ல டேஸ்ட் டாவு இருந்துச்சு
ஆமாக்கா அது வந்து உண்மையிலே வந்து நக்கா அந்த இது குவாலிஃப நீங்க சொன்னீங்கள அது வந்து நா கடலென்னைலதா பொறிப்பே நம்ம அந்த அரைக்கிற என்ன கட டலெண்ணதா அதுல பொரிச்சா வந்து அந்த டேஸ்ட் இன்னு கொஞ்ச நல்லா இருக்கு ஏன்னா கடல இல்ல நம்ம இது வேர்க்கடல நெலக்கடல வச்சு ப்ப வறுத்து அத வந்து நல்லா வறுத்துதா அரைப்போ அப்ப அத வறுத்து அரைச்சு எண்ணெ எடுக்கும் போதுதா நல்லா அந்த ஃபிளேவர் இருக்கு அதுல அந்த ஸ்மெல்லு அந்த டேஸ்ட்டுல்லா நல்லா இருக்கு அப்ப அது வந்து நம்ம வந்து இப்ப ஆமா நா நம்ம எந்த இது பொரிச்சாலு சரி அது அதுல பொரிக்கும் போது என்னனா இந்த பஜ்ஜி அப்றோ இந்த மாரி ஃப்ரை ஐட்டம்ஸ் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை மத்தபடி இது எல்லாமே எல்லாமே சிக்கன் ஃப்ரை எல்லாமே ஆல்மோஸ்ட் இதுலதா பண்ணணுன் வச்சுக்கோங்களே கடல எண்ண பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் இன்னு நல்லா டேஸ்ட் டா இருக்கு நம்ம அந்த சமைக்கிற பொருளு க்கு இது வந்து அடிஷனா இன்னொரு டேஸ்ட்ட குடுக்கு
சேரி செரி செரி அப்ப தேங்கா எண்ணெயு அங்க இருந்து எடுத்துக்குவீங்க தலைக்கி தேச்சுக்கிறதுக்கு
ஆமாக்கா தேங்கா எண்ணெதா தலைக்கு ஃபுல்லா தேங்கா எண்ணெ சமையலுக்கு தேங்கா எண்ணதாக்கா அன்னைக்கி நீங்க கொழம்புல்லா சாப்ட்டேன்னு சொன்னீங்கல்ல அந்த கொழம்பு தேங்கா எண்ணைல இது பண்ணதுதா
ஓ அதா வேற ஃபிளேவரா இருந்துச்சு நா என்னடா கடல எண்ணெயில நம்ம தாளிக்கிறோ இந்த மாரி ஸ்மெல் வர மாட்டேங்குது இது வேற ஸ்மெல்லா இருக்கேன்னுன்னு யோசிச்சே
அது ஆமாக்கா நாங்க வீட்டுக்கு ஃபுல்லாவே இந்த தேங்கா எண்ணதாக்கா யூஸ் பண்ணுவோ எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணைதா யூஸ் பண்ணுவோ நா சொன்ன மாரி இந்த பலகாரத்துக்கு மட்டும்தா கடல எண்ணெ நல்லெண்ண வந்து யூஸ் பண்ணுவ எதுக்குன்னா ஊறுகா செய்வோம் இல்ல ஊறுகா அதுக்கு மட்டும்தா நல்லெண்ணெ யூஸ் பண்ணுவோ தவிர்த்து வேற எதுக்குமே நல்லெண்ண யூஸ் பண்ண மாட்டோ அப்புற வந்து வெளக்கு சாமிக்கு வெளக்கேத்துறதுக்கு நல்லெண்ணெ யூஸ் பண்ணுவோ சுத்தமான நல்லெண்ண அதுல வெளக்கேத் துவோ அந்த மாதிரி இது இவ்ளோதா இந்த மாதிரி யூஸ் பண்ணாலு ஃபுல்லா வந்து தேங்கா எண்ணெதா வீட்ல ஒரு மாசோ பாத்தோன்னா தேங்கா எண்ணயே எப்டியு ஒரு அஞ்சாறு லிட்ரு வேணுன்னு வெச்சுக்கோங்களே
சேரி சேரி சேரிப்பா இப்ப எப்டி அங்க வந்து நீங்க வெறு ஆயில் மட்டுந்தா விக்கிறீங்களா இல்ல இப்ப நம்ம கடல எல்லா எடுத்து கொண்டுட்டு வந்து குடுத்தா கூட ஆட்டி குடுப்பீங்களா
ஆட்டியு தருவோங்க்கா அதுவு செய்றோ ஏன்னா நீங்க சொன்ன மாரி நீங்க எதா கடல இல்லன்னா வந்து தேங்கா வந்து பாத்தோன்னா தேங்கா எடுத்து அது காய வச்சு அதா வந்து தேங்கா பருப்பு கொப்ரா மாரி ஆக்கி கொண்டு வருவாங்க காய வச்சி வெயில்ல நல்லா காய போட்டு எடுத்துட்டு வருவாங் எடுத் துட்டு வந்து அ தயு நாங்க ஆட்டி எண்ணெ தருவோ அதுக்கு வந்து அத அந்த எவ்ளோ கிலோவோ அதுக்கேத்த மாரி வெல அதுக்கேத்த மாரி அரச்சு நாங்க அப்டியே எண்ணெயு எண்ணெயு குடுத்துருவோ புண்ணாக்கு அதுல வரு இல்ல ஆ செடிமென்டேஷன் அதா புண்ணாக்கா அதையு வந்து தருவோ அவுங்க வேணுன்னா அவுங்க ளுக்கு தந்துருவோ அப்பிடி இல்ல வேண்டா நீங்க எங்கள எடுத்துக்க சொன்னோனா அதுக்கு என்ன ரேட்டோ அத போட்டு கழிச்சு அப்டியே வாங்கி குடுத்துருவோங்க்கா
சேரி சேரி அப்ப ஏங்கிட்ட கூட கொஞ்ச தேங்கா கெடக்கே ஏன்னா இவங்க எங்க அத்த முன்னா டி அவங்க நீங்க செய்யற மாரிதா இங்க கடல வாங்கி குடுத்துதா அரப்பாங்க இங்க வயல்ல ந்து கடல போட்ருக்காங்க அத எடுத்துதா பண்ணுவாங்க இந்த வட்டோ வந்து கடல போடல வயல்ல எங்க அத்தையால வேல பாக்க முடியலன் சொல்லிட்டு சேரி அடுத்த வருசம் பாத்துக்குவோம்பா அப்பிடின்டாங்க வெளில வேணா வாங்கி அரச்சிகுவோம்னு இல்லனா எள்ளு வாங்கி வேணா இந்த ஒரு வருஷ்த்துக்கு நல்லெண்ணய வேணா ஆட்டி கொஞ்சோ ஒரு எட்டு லிட்டரு பத்து லிட்டர்க்கு இந்த வட்டம் வாங்கி தாளிச்சிக்குவோ அப்பிடின் சொல்லி சொல்லிரு ந்தாங்க நா எ எடையில பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் வேற என்னொட து ரிப்பேரா போச்சி அதனால நா இந்த தேங்கா ஒடைக் க்கிறது பண்றதெல்லா என்ன பண்ணனா நம செய்ய முடியலன்னா முதல்லன ஃப்ரிட்ஜிக்குள்ள தூக்கி வச்சிருவே கெட்டு போகாது வெளிய வச்சா காஞ்ச மாரி காஞ்ச மாரி போயிருதா
ஆமாக்கா
அது பத்தாததுக்கு இப்ப இங்க கோயில் திருவிழாக்கு வந்ததுக்கு அங்க இந்த இதுகல்லா குடுப்பாங்க கோயில் திருவிழால வந்து நம்ம வரிகட்டுறதுக்கு வந்து இது குடுப்பாங்க அது பாத்தீன்னா அதுவே வந்துட்டு நெறைய ஒரு முழு தேங்காயா கணக்கு வச்சோன்னா ஒரு இருவது தேங்கா முப்பது தேங்காய்க்கு பக்கோ எங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே குடுத்தது நா ட்ர வீட்டுக்கு எல்லாருக்கு குடுத்தது ஃபுல்லாவே அவங்க வந்துட்டு நாங்க இவ்ளோ யூஸ் பண்ண மாட்டோனு இங்க குடுத்து போயிட்டாங்க அது ஃபுல்லாமே அவங்க ஒடச்சிதா குடுத் த் இருந்தாங்களா நம்ம அவ்ளோ தேங்காய வாங்கி ஒடே நாள்ல ஒ ஒடச்சத என்ன பண்ண முடியு நா இவர்ட்ட ஹோட்டல்ல வேற எங்கேயாது சொல்லி கேட்டு குடுத்துட்டு வாங்கங்கன் சொன்னா அதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த தேங்காய்ல வெளிய மஞ்சள் தடவி இருப்பாங்க
ஓ ஓகே ஓகேக்கா சேரிக்கா
அப்பிடிங்கற மாரி இவர் சொல்லிட்டாரு அப்புறோ நா யோசிச்சி பாத்தே இது சரி போட்டு வராது வேஸ்டா போயிருனு சொல்லிட்டு அத எல்லத்தியு சேத்து நா மேல காய போட்டு காய போட்டு எடுத்து வச்சிருந்த சரி நம்மதா எண்ணெ ஆட்டலனாலு அத கொண்டு போய் குடுத்தாலு கூட அந்த குடுத்துட்டு அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம எண்ணெ வாங்கிக்கலானு எங்க அத்த சொல்லி இருந்துச்சி ஒருவட்டோ தேங்காய் எல்லா அ தேங்காய் எல்லா வீணாக்காத ரெண்டு மூடி நாலு மூடி கெடக்குதுன்னு தூக்கி போட் க்காத கொஞ்ச கொஞ்சமா கூட சேத்தி வையி அத சேத்தி வச்சி எடுத்துட்டு கொண்டு ஓய் குடுத்தீனா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கு சேத்தி வச்சி கொண்டு ஓய் குடுத்தீனா அதுக்கு வந்து நம்ம என்ன வாங்கிக்கலா தா அப்பிடின் சொல்லி சொல்லிருந்தாங்க எனக்கு அந்த ஞாபத்துல நா எல்லாத்தியுமே போட்டு அந்த மாரி காய வச்சி எப்பிடியு பாத்தீன்னா ஒரு அஞ்சு கிலோ வரு மொத்தமா
சேரிக்கா சேரி சே சேரி சேரிக்கா சேரிக்கா அத நீங்க சொன்ன மாதிரி ஆமா அதெல்லா வந்து ந ஆமா ஆமா கா ஆனா நல்லா கா காஞ்சிருக்கனு சரிங்களா கொறஞ்சது வந்து ஒரு பத் த்து நாலாது நல்ல வெயில்ல வந்து காய வச்சிவைக்கனு ஏன்னா வந்து எவ்ளோ தூரோ காயுதோ அவ்ளோ தூரோ வந்து உங்களுக்கு என்ன வந்து பர்சன்டேஜ் கடைக்கு சரிங்களா இல்லன்னா காய் வகமா கொஞ்ச காய்வு கம்மியான என்னன்ன தெரியுமா அது வந்து பூர்ணம் பூசிரும்ல்ல ஒரு மாதி இதுவாயிரு
ஆ ஆ ஆ
ருக்கு எண்ணையு வராது அதுல இருந்து இந்த புண்ணாக்கு இருக்குல்ல அதுவு வந்து வெளிய வராது அப்டிய ஸ்டக் ஆய் நின்னுரு நம்ம அரைக்கும் போது அதனாலதா நாங்களே வந்து எங்க கஸ்டமர் வந்து அவங்கிட்ட சொல்ற அததா நல்லா காய வச்சு கொண்டுவாங்க ஏன்னா உங்களுக்கு என்ன வந்து அப்போ ரொம்ப நாளைக்கு இருக்கு கெட்டு போவாது அப்ப நும் நல்லா எவ்ளோதூரோ காயுதோ அவ்ளோதூரோ எண்ணயு வரு அதே மாரி அத வந்து கெட்டு போகாம காம்பாம இருக்கு இல்லன்னா ஒரு மாரி ஜோ ஸ்மெல் வரும்ல உங்களுக்கு ஆ அது வராது அதுக்காக தா இந்த ரீசன்க்காக தா சொல்றது ஆனா சிலர் வந்து அது கே அது புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சு அதுக் ஏத்தமாரி ரெடி பண்ணி தருவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டைம் இருக்காதுல்ல அவ்ங்களுக்கு ரெண்டு மூணு நாள் போட்டுட்டு எடுத்துட்டு வந்துடுவாங்க அப்டி அந்த மாரி ஆள்களல்லா வந்து இந்த மாரி வாங்கிட்டு என்ன பண்ணுவோ என்னயே கொடுத்துருவோ ஆனா வந்து நாங்க அது திருப்பி காய வச்சு நாங்க வந்து இது பண்ணி எடுப்போ அந்த மாதிரிக்கா
சொல்றதுக் பிரகாரோ பாத்தேன்ன நாலு நாளேக் காறிருக்கு
ஆமாக்காஅத்
நாலு நாள் நல்லா அத நா காய போட்டுட்டு கூட எடுத்து வச்சுட்டு நா வா கொண்டுட்டு வந்து குடுக்குறே
ஆமாக்கா அப்டி பண்ணுங்க அதுதா நல்லது ஏன்னா வந்து உங்களுக்கு என்னையு நல்லா இருக்கும்ல டேஸ்ட் உங்க என்ன வந்து எங்க பண்ணம நல்லா இருக்கு அப்புற வந்து அது என்ன சொல்றது ஸ்மெல்லு நல்லா இருக்கு தேங்கா பொறுத்த வரைக்கு எவ்வள தூரோ காயுதோ அவள ஸ்மெல் நல்லா இருக்கு அது ஓப்பன் பண்ணாலே அப்டியே நல்லா அந்த மனோ மனோ அப்டியே வரு அந்த தேங்காவோட அந்த ஃபிளேவர் அப்டியே நமக்கு
சேரிப்பா சேரி சேரி நாங்க என்ன வாங்கனும்னுதே இவர் பேசிக்கிட் இருந்தாரு நா அவர்ட்ட கேக்குறே கேட்டது கூட அங்க நா எண்ண வாங்குற மாரி கடலெண்ண நல்லெண்ணெல்லா வாங்கிட்டு ந்தேங் காய் நால்நாள் காயப்போட்டு கொண்டுட்டு வரேங்குது குடுத்துப்ட்டு கூட நா தேங்காண்ண வாங்குற மாதிரி
சேரிங்கக்கா ஓகேக்கா சரி
அ நா கேட்டுட்டு ஒனக்கு ஃபோன் பண்றே மதி சரியா அவர் வரவு கேட்டுட்டு
ஓகேக்கா ஓகேக்கா நீங்க கேட்டுட்டு ஃபோன் பண்ணுங்கக்கா சேரிக்கா ஓகேக்கா அ செரிக்கா ஓகேக்கா